ஹலோ
ஆ வணக்கம்ப்பா
ஆ் டிவில ஆ கேக்குது எப்டிகிங்க நல்லாருக்கீங்களா
கேப்பா நீங்க எல்லாரு நல்லார்க்கீங்களா
அ எல்லாரு நல்லா
ம் ம் செரிப்பா ம் நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்குளுக்கு படொ எதாது பாப்பீங்ளா நாடகங்கள் இந்த மாரி எதாச்சு பாப்பீங்ளா
இல்ல நா படொலா பாத் நடகொ பாக்க மாட்டே படொல்லா பாக்க மாட்டே
அப்டிங்களா வேற என்ன பண்ணிட்ருக் கிங் நீங்க எதாச்சு படிச்சிட்ருக்கீங்ளா இல்ல வேலைக்
வேலைக்கு போயி
ஆ என்ன வேல பண்ணிட்ருக்கீங் நீங்க
இந்த ஷூ சேஃப்டி ஷூ தெரிமா
ஆ தெரியுங்க
ஆ அத ந்து செல்ஸ் பண்
ஓ சேர் சேரிங்க நீங்க சேல்ஸ் பண்ணிட்ருக்கீங்ளா
ஆமா
கட வெச்சிட்ருக்கீங்ளா இல்ல நீங்க
எங்க அண்ணந்தா கட வெச்சிருக்காரு அவர் கூட வேல செய்ற
அப்டிங்களா செரி செரிங்ப்பா ம் ஆ வேற எதுவு இன்ட்ரெஸ்ட் இல்லியா
வேறனா
ஆ அதா இந்த மாரி ஃப்ரீ டைம்ல வேற எதாச்சு பண்ணணு
ஆ ஃப்ரீ டைம்ல ஃப்ரீ டைம்ல ஒரு டைம்ல வேலைக்கி போய்டுவே ஏ சி மெக்கானிக் வேலைக்கி ஒரு டைமு பச ங்கூட பேய் க்ரிக்கெட் வெளாட்டே போவே
அப்டிங்ளா
யார் இப்பல்லா வெளிய வெள்ளாட்றாங்க
ம் க்ரௌண்டுக்குதா போறோ ஆல் தா
ம் அதிகமா இந்த தொலைபேசி வச்சுட்டு எல்லாரு நோண்டிட்ருக்காங்க ம் அப்ப யாரோ சிலர்தா சொல்றாங்க நாங்க கிரிக்கெட் வில்லாட போறோ மின்னாடி எல்லா ஆம்ள பசங்க பாத்தீங்கன்னா அதிகமா க்ரௌண்ட்லதாருப்பாங்க
ஆமா
ஆனா இப்ப என்னடான்னா அ எல்லாரு இப்ப கிரௌண்டுக்கு போறாங்க ஆனா அங்கியு இத மாரி வச்சுட்டு ஃபோ ஃபோ தொலைபேசி வச்சுட்டு நோண்டிட்தாருக்காங்க
ஆமா
அ இந்த ரீல்ஸ் வந்ததுக்கு அப்றமாதா அதிகமாயிட்டாங்க அத அடிக் ட்டு மாரி அ போத பொருள் மாரி கூட சொல்லலா அத ரீல்ஸ் அப்டின்னு சொல்றது பாத்துட்டே இருந்தா அத அடுத்தடுத்து பாத்துட்டே இருக்கலா அப்டினு தோணுது
ஆமா
நா வந்து அதுக்குதா நா என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து ஏதாது சமையல் வேல வீட் ட்டு வேலைலா முடிச்சிட்டதுக்கு அப்றமா நா வந்து எனக்கு கொஞ்ச எம்ப்ராய்டரி இதெல்லா தெரியு அதுனால அத மாறி இப்போ ஃபோன ஆன் பண்ணி வச்சுட்டு நானு அதிகமாதா பாப்பே தொலைபேசி ஆனா என்னன்னா ம் இத கத்துக்குறதுக்காண்டி பாப்பே நானு புதுசு புதுசா அ நம்ம வந்து என்னென்ன ஒரு டிசைன் போட்லா இந்த மாரி யூடியூப் பாத்தீங்கன்னா அதிகமா சொல்றாங்க கத்து த்துறாங்க இல்லையா அ அது மாரி அதுல பாத்துட்டு சமைக்கும் போதும் சரி அத பாத்துட்டு புதுசா ஏதாது சமைக்க முடியுமா அப்டின்றது அதவும் ட்ரை பண்ணுவே அ இந்த மாரி ல்லா பண்ணிட்டே இருப்பே நானு ஆ ம்
வர்க் போறீங்க நீங்களா வர்க் போட்றீங்களா எப்டி வீட்ல யா
அ இல்லப்பா நா வீட்லதா இருக்கே வர்க்கல்லா எதுவும் போறது இல்ல சும்மா வீட்ல சும்மா இல்லா ம ய இப்ப வே நா வந்து யாருகிட்டயு அதிகமால்லா பேசமாட்டே பக்கத்து அக்கத்து பக்கத்து வீட்லல்லா போறதா அவங்ககிட்ட உக்காறது அப்டியெல்லா கடையாது அதனால நமக்கு அதிகமா நேரோ இருக்கு அந்த நேரத்த வீணாய் க்க கூடாது அப்புடின்றதுக்காக நா வந்து இந்த மாரி ஆ என்னோட ர நேரத்த இந்த மாரி செலவழிப்ப
ம்
புதுசா ஏதாவது கத்துக்குணோ நம்ப ஏதாவது செய்யணும் அப்புடின்னு நம்மளுக்கான அடையாளோ நம்மளுக்கு இருக்கணோ இல்லையா
ஆமா உண்மதா
அ அது அதனால அந்த மாரியும் ஏதாவது ஒண்ணு கத்துக்குணு அப்புடின்னு கத்துட்ருப்பே
ம்
ம் சிலர் வந்து ஃபே பேசுவாங்க அவங்களா யாராவது பேசுனாங்கன்னா நானும் பேசுவே ஆனா வேஸ்ட்டாலல்லா பேச மாட்டேன்ப்பா நா யாரா பேசுனாலும் நம்ப பேசுறதுக்கும் ஒரு உபயோகம் இருக்கணும் அப்டின்ற மாரிதா நா பேசணுன்னு ஆரம்பிப்பே நா அந்த மாரி செஞ்சுட்டு வரே நாடகங்க இல்ல படம் பாப்பேன் ஆ இதா இந்த மாரி ஏதாவது கை வேல செஞ்சுட்டே படோ ஆன் பண்ணிட்டு படம் பா
எங்க இப்பல்லா பா பாடோல்லா பாக்க முர் தே நம்மளுக்கு வேலையே கரெக்டா இருக்குது
அதுவும் கரெக்ட் தான் ஆனா வந்து நல்ல ஒரு லவ் ஸ்டோரியோ இல்ல காம்டியோ இது பாத்தோன்னா நம்ப தெனம் தோறம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சன இருக்கும் ஆ அது பாக்குற நேரமாவது கொஞ்சம் நம்ம வந்து நிம்மதியா இருப்போம் இல்லையா
போனன்னா நைட்டு பத்து மணி பதினோறு மணிக்குதா வருவ
அப்டி ஞா ஞாயித்து கெழம லீவ் தான
ஞாயித்து கெழம லீவு தா ஆனா பசங்க கூட பேய்டுவ வேலைக்கு அவங்க கூப்பிடுவாங்க இப்போ சீசன் வேற ஏசி சீசன் வேற
ஆ ஆ ஆமா
நம்பளுக்கு தெரியு ஏசி வேல அவ என்ன பண்ணுவா ஆமா அவன் என்ன பண்ணுவா என் ஃப்ரண்டு அவ ஆர்டரு புடிப்பா கஷ்டமர புடிச்சிட்டு எனக்கு சொல்லுவா இந்த லைன் நீ போடா ஒரு பையன கூட்ன்னு
ஆ சரி சரிங்க ஆனா இதுவு நல்ல விஷயம் தானேப்பா நம்மளால எந்த அளவுக் கு நம்ளுக்கு வேல கெடைக்குதோ அதெல்லா ஆ பண்ணிட் ட்டே இருந்து நம்மளுக்கு வருமானம் வர்றதுதானே பாக்குறோ நம்ப
ஆமா
ப வருமானம் இல்ல அப்டின்னாலுமே நம்ம வந்து நம்ம வாழ்க் க்கைய நம்ப ஓட் ட்டனு இல்ல இப்ப நம்ளுக்கு ஆமா ஆமாப்பா இப்ப ஆமா இந்த கரோனா நேரத்துல வந்து அதிகமா பாதிக் க்க பட்டாங்க இல்லையா
உஹ்ம்
ஆ அதனால இப்ப எவ்வளோ சேக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேத்து வச்சிக்கிட்டோனா பின் காலத்துல மறுபடியு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்தாலுமே சேரி நம்ம தா தாங்கிக்கணு இல்ல
ஆமா
ம் இப்ப ஐடி வேல நான்ஐடி வேலை இவங்க செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்ல இருந்தே வேலை தராங்க ஆனா நீங்க சொல்ற மாரி நீங்க வெளில போனா தானே உங்களால வேல பண்ண முடியு வீட்ல இருந்தே செய்யக்கூடிய வேலையும் கிடையாது ஆமா ஆமா ஆமா ஆனா இப்ப அவங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே வேல செய்யலா அப்ப இப்ப அண்ணிக்கி கிட்டகிட்ட ஆரேழு வருஷோ ஆகுது அப்ப தொடங்குன வீட்ல இருந்து வேல செய்யறது இப்ப வரலியுமே அவங்க அப்டிதா போயிட்டு இருக்காங்க. அதிகமா ஆபீஸ் க்கல்லா போறதில்ல எப்பயோ வாரத்துல ஒரு நாள் போறாங் க அதிகமான நேரம் வீட்ல இருந்துதா பண்ணிட்டு வராங்க அவங்க
பிரஷர் அதிகமா இருக்கூ அவங்களுக்குல்லா
ஆமாப்பா அதுவு உண்ம தா எதும் சின்னதா ஏதாவது செய்னும்னாலே நமக்கே இப்ப ஏதாவது ஒரு வேல பண்ணிட்டு இருக்கேன்னா அது இந்த நேரத்துக்குள்ள முடிச்சு குடுத் த்துருங்க அப்பிடின்னு சொல்லும் போது எனக்கே டென்ஷன் ஆயிடுது ஏ நான் வந்து எதாவது ப்ளவுஸ் இது இந்த மாரி தட் ந தையல் வேலையும் எனக்கு தெரியும் யாராவது குடுத்து ந ஒருநால் நாள் டைம் குடுத்தா எனக்கு டென்ஷன் இருக்காது நிம்மதியா தப்
நிம்மதியா தெக்கலாம்மா
அவுங்க வந்து இல்ல நீங்க எனக்கு வந்து அ நாளைக்கே கு டுத்துடணும் அப்பிடின்னு சொல்லும் போது எனக்கு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு. ஆ அதுவும் தெக்கும் போது எனக் க்கு எப்படா அது முடியும் இந்த வேலையும் விட முடியாது அதையும் விட முடியாது
ஆமா
ஆ நமக்கே இவ்ளோ டென்ஷன் ஆ இப்ப அவங்களுக்கெல்லா வந்து அந்த டார்கெட் இருக்கும் இல்லையா ஆ ஆ ஆ அத பத்தியும் யோசிக்கணும் நம்ம சும்மாவே அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங் க அப்படின் இப்பல்லா எங்க வேலையும் கிடைக்க மாட்டந்து
ஆமா பச்ச உளது அதே வேலதா கடிது பொடி வியாபாரமும் அதே வேல
ஆமா உங்க
அவங்க உடக்காந்தினுப்பாங்க நம்ப வேர்வ சிந்தி வேல செய்னும் ஆவ்ளோதா அதே சால்ரி தா ரெண்டு பேர் எப்போ விழு
ஆமா உங்கள மாதிரி இப்ப கை தொழில் கத்து வச்சுக்கிறதுே எவ்வளவோ நல்ல விஷயம் எனக்கு தெஞ்ச வர்லயும் இப்போதைக்கு பொழைக்கிறவங்க கை வேல தெரிஞ்சவங்க மட்டும்தா இப்ப எல்லாத்துக்குமே ரோபோ போட்டாலும் உங்க நீங்க செய்யற வேலைக்கு ரோபோ போட முடியாதுல்ல
ஆமா
இப்போ ஒரு ஏ சி ரிப்பேர் மிஷன் இதுங்கக்கெல்லாம் நா எந்த ரோபும் வந்து பண்ண முடியாது இல்லையா
ஆமா ஒருத்தவதா அஞ்சா மாடில ப்பா அங்க ஏசி மாட்டினம்ப்பானுவாங்க ப
ஆமா ஆமா ஆமா ம் ஆனா அதுக்கான சேஃப்டி எல்லா எடுத்துப்பீங்க ல நீங்க
ஆ அதுல்லா எத்துப்போ
ஆ ஆனா பயோ தா கொஞ்சோ புதுசா போறவங்களுக்கு எல்லாமே
கொஞ்சோ திரும்பி பாத்தா எல்லாமே உந்துரு நம்போ பயந்தே
ஆமா ஆமா இல்ல நாங்களே ஒரு நாலாவது மாடிலருந்து அஞ்சாவது மாடியிலருந்து இப்ப எட்டி பாத்தாலே எங்களுக்கு வந்து வயிறு கலக்கு ஒரு மாரி
ம்
ஆ அது அப்பிடி
நீங்க சென்னை தானா
இல்லப்பா நாங்க வந்து நா ஆந்தரா தா
ஆந்துரா ஆ ஆந்துரா ராய்சட்டி தெரியுமா உங்களுக்கு
பக்கோதா பக்கோ அப்பிடின்னா ஒரு ரெண்டு மணி நேரோ
ரண்டு மணி நேரோ அங்கதா ஏ ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா
அப்பிடிங்களா ஆ என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இங்க தெலுங்கு எல்லாம் மே
நம்மளுக்கு தெலுங்கு அவ்ளோவா தெரியாது ஹிந்தி ஹிந்தி தெரியாது இந்தி
அ செரி செரிங்கப்பா ம் எப்பிடி இங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்டு
ஏ ஃப்ரெண்டோட அன் அதா அண்ண பையே
ஆ ம் செரி செரிங்கப்பா ம் அவரு என்ன வேல பண்ணிட்டு இருக்காரு
இப்ப அவரு வந்து கொய்த்துல இருக்காப்புல
ஆ அதிகமா போறாங்க இங்க ருந்து வேலைக்கு அங்க
கூட்னுதா இருக்கா எப்படா வருவ எ
ஆ வேலையேல்லா இருக்காமா அங்கெல்லா
அ இருக்கிதா அங்க கார் ஓட்டர வேலையே இருக்கு நமுக்கு
ஆமா ஆமா நானு கேள்விப்பட்டுருக்கே அதிகமான ஆட்கள் இங்கருந்து போறதே அ அந்த வேலைக்கி தா முக்கியமா போறாங்க
ப பக்கத்திலே ஏ ஃப்ரெண்ட்டு சொன்னா பக்கத்துல நா பெயறேன்டா நா வேல செய்ற எடத்துலயே நீ வந்துரு நா பேசிர்றே
ஆ ஆ செரி செரி பா அங்கயு எப்டிப்பா இப்ப இ நம்மள மாரியே இருக்குமா இப்ப சிலது வந்து நம்பள்து வந்து ரைட் சைடு இருந்தா அவுங்கள்து வந்து லெப்ட் சைடு இருக்கு
ஆமா லெப்ட் சைட்லதா எல்லா ஆட்டோ மேட்டிகா அங்க ஃபுல்லா
ஆ சரி ச
ஃபுல்லா பட்டன் தா நம்ம வந்து இங்க எப்டி சொல்ற கீ போ க அதல்லா போட்டோல்ல அங்கப் ஃபுல்லா பட்டனு
ஆ ஆனா அதல்லா கத்துக்கணும்ல்ல அங்க போயி அவுங்க ட்ரைனிங் தருவாங்க ங்களா
ஆமா அங்க லைசன்ஸ் இத்தாதா நம்மளால அங்க ஓட்ட முடியு
ஆ ஹ செரி ச ங்கப்பா
ங்க என்ன ஓட்டனா கூட அங்க ஓட்டி காமிக்கணு அப்பதா லைசென்சு குடுப்பாங்க
ஆ ஆ ஆமா இப்ப எப்டி எடுத்த ஒடனே அங்க போய் ஓட்ட சொன்னா நம்மளால முடியாதுல்ல
ஆ நம்மளுக் தெரியுல்ல இங் இங்க எப்டியோ அதுதா இதுதா கொஞ்சொ டிஃப்ரெண்ட் இருக்கூ அவ்ளோதா தெனொரு
நீங்கப் போய் வந்துருக்கீங்ளா இல்ல போறதா இருக்கீங்ளா
இப்பதா நா போறதா இருக்கே வீட்ல போ வேண்டா போனாங்க தொல்லப் பன்னினேருக்காங்க இல்லேனா எப்பயோ போயிட்டுருப்பே நானு
ந்தா ம்
அதா சொல்றே நீ போவாதடா இங்கெயே இர்றா இன்ன கஷ்டயிந்தாலு இங்கியேயிர்றா நால பின்ன எதானாலு நீ வர் வரம்மாட்ட வர முடியாது
ஆமா ஆம்மா ம் வர்ஷத்ல ஒரு வருஷத்துல ஒரு ந்தரவ தா வர முடியு
உம் மா ஏ ஃப்ரெண்டு வரையே மாட் ரா எதாச்சு ஒரு ஃபங்ஷனா எதாச்சித் இந்தா ஒர் நாள் வந்து போறா மறுநால்ளே கெலம்மிர்றா
ஆ அ ஆ சேரி சரிங்கப்பா உம் அதா சம்பேத் துன பாத்தோன்னா ஆ குடும்பத்த விட்டுன்ணு குடும்பத்துக்காக சம்பாதிக் கிறதுக்கு போனோம்னா இங்க இவுங்ளோட நேரொ கழிக்கற்ததுக்கு கஷ்டமாருக் க்
ஆமா அங்க ரொம்போ கஷ்டோ ரொம்போ கஷ்டப்பர்றா ஃப்ரெண்டு
ஆ ஆ நா இங்க நா பாத்த வர் க்கிலெ எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி பொய் சம்பாதிச்சிட்டு வராங்க கல்யாணத்துக்கு அப்பறமா இங்க குடும்பத்தோட இருக்காங்கப்பா
ஆமா ஃபுல் செட்ல்மெண்ட் பண்ட்டு வந்துறாங்க அவுல்தா
ருந்தாய் இங்கியூ சம்பாதினேக்கு சம்பாதிச்ட்டு வந்துட்டு அத இங்க வந்து முதலீடா வைக்கிறாங்க ஆமா ஆமா அ அத வந்து இங்க முதலீடா போட் டு குடும்பத் தோட நேரத்த செலவு பண்றாங்க உம்
பசங்க இருக்காங்களா
ஆ இருக்காங்கப்பா ரெண்டு பேரு ஆம்பள பசங்க